வணக்
வணக்கம் சகோதிரி மாலை வணக்கம்
ம் மாலை வணக்கம்
என்ன பண்றீங்க
சும்மாதாங் தோழி இருக்கோ நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாங்க சிஸ்டர் இருக்கே கண்ணுக்குட்டி இருக்குங்ளா அத வெடிக் பாத்துட்ருக்கே
ம் மா கண்ணுக்குட்டிலா வச்சுருக்கீங்ளா
ஆ கண்ணுக்குட்டி வச்சிருக்கே கணவர் வீட்ல வச்சிருக்காங்க
ம் மாடு ஆட்டுக்குட்டி இதெல்லா வச்சிருக்கீங்ளா
மார்ல எதுவுமே இல்லிங் சி இதுல எதுமே இல்லைங் சகோதரி இப்பதா புதுசா ஒரு கண்ணுக்குட்டி நாங்க வாங்கிருக்கமா ஆனால செரி வந்துட்டு கண்ணுக்குட்டியு வாங்கிருக்கோ அது செரி அதுக்கு உட்காந்துருப்ப அது வந்து சும்மா இருந்துச்சுங்ளா செரி தண்ணி குடிக்ற மாரி இருந்திருக்கு போல அது சரி தண்ணி எடுத்து கொஞ்ச பாத்திரத்துல ஊத்தி வெச்சே
ம்
உங்க வீட்லலா இருக்குங்ளா கண்ணுக்குட்டி மாடு
இல்லங் தோழி இந்த மார்லா இல்ல நாங்க ஊருக்குள்ள சைடு இருக்கம்மா
ஓகே ஓகேங்க
அதனால வந்து இந்த ஆடு மாடுல்லா வளக்க முடியாது ஆனா ஒவ்வொருத்திங்க வளக்கறாங்க
ஆ சேரி அது வந்து சொந்த வீடு இருக் ஆ சொந்த வீடு இருக்கிறவங்க சில பேர் வந்து அதே துல்லா வச்சிரு கோங்களா கண்டிப்பா அந்த வேலைய வந்து பண்ணுவாங்க ஏன்னா அதுல நெறைய வந்து ஆ அதுல நெறைய வந்து லாபம்ங்கறது வருதலிங் வருதலிங் தோழி அதனால சில விரு விருப்பத்தோட ஆர்வத்தோட பண்றவங்களு இருக்கறாங்க
ஆமா ஆமா ஆனா இங்கல்லா அப்டி இல்லிங் தோழி நாங்க வந்து அந்த டாக்லா வளக்க முடியாது சொந்த வீடு தா ஆனா வந்து அவளக் து இது இல்ல நம்ம வந்து நம்ம வேலய பாக்கவே கரெக்டா இருக்குன் வச்சுக்கோங்களே
சேரி சேரிங்க ஆமா ஆமா நீங்க பண்ற வேலையில வந்துட்டு அந்த வேலையு உங்களுக்கு ரொம்ப வந்து டி இதா இருக்கு அப்டிங்கும் போது நீங்க அதெல்லா வளத்தீங்கன்னா அது கான நீங்க வீட்ட விட்டு இங்கியும் போக கூடாது அதுக்குடியு நீங்க வந்து மே வேல பண்ணனு அப்படிங்கும் போது உங்களுக்கு அது சிரமமாதா இருக்கு
ஆமா இந்த மாரி நாய் பூன இந்த மாரி தா வளக்குவோ நா வச்சிருக்கே பூனக்குட்டி நா வச்சிருக்க
ஓ பூனக்குட்டி உங்களுக் புடிக்குங்ளோ எனக்குமே பூனக்குட்டினா புடிக்கு பட் வந்துட்டு அது சில சமயம் வந்துட் டு ஒரு தடவ நா ஸ்கூல் படிக்கும் போது அந்த பூன கட்டி வந்து என்னை கால்ல பரவி உட்டுருச்சா அப்பைல இருந்து எனக் வந்து பூனக்குட்டி வந்து தூரத்துல இருந்து பாக்க புடிக்கும் பக்கத்துலலா வளக்கறதுக் லா அந்த அளவுக் நா விரும்ப மாட்டே
இல்ல எனக்கு வந்து நாய்க்குட்டினா நாய்க்குட்டியா பூனக்குட்டியானா நா பூனக்குட்டி தா சொல்லுவே நெறைய சொன்ன பேச்சு கேக்கு நல்லா இது பண்ணு ஆனா வந்து அத சாப்பற்ற டைம்ல வந்து நம்ம சாப்பாடு வெக்கணு எங் வீட்ல யாரிமே புடிச்சு கடிக்காது நாம எல்லாருமே படுத் துப்பாங்களா லைட் ஆஃப் பண்ணிட்டு நா மட்டு தா லாஸ்ட்டா படுப்பே அதனால வந்து நடமாடிட்டே இருக்கிறதுனால வந்து புடிச்சு க கடிச்சு புடுவா கால்லே கடிச்சுடுவா எவ்ளோ காயம்ல்லா ஆயிருக்கு
ஆனா வந்து ஆனா வந்து பூனைக்கு சாப்பாடு போறது நீங்க பூனைய விரும்புறது நீங்க பட் பாருங்க உங்களேயவே கடிக்குது பாத்தீங்களா அந்த பூன
இன்னு தூங்காம லைட்டு வேற போட்டு போட்டு இது பண்ணுவோ அப்பதா லைட்டு போட்டா முழிச்சு பாக்கு லைட்டு போட்டா முழிச்சி பாக்கு இந்த மாரி நெறைய வேல பாக்கு ஆ வச்சிருக்கேன் தோழி
என்ன பேரு சிஸ்டர் ஆதிங்ளா ஓகே என்ன பூனக்குட்டி வந்து கேள் நேம் தானே வெப்பாங் நீங்க என்ன ஆதின்னு சொல்லி பசங்க நேம் வச்சிருக்கீங்க
அவ பையன்ல அதனாலதா பையன் நேம் வச்சிருக்கே
சேரி சேரிங்க அப்புறோ வாழ்க்கை வாழ்க்கை எப்டி போயிட்ருக்கு உங்களுக்கு
போகுது தோழி அது பேசாம போகுது நானு இப்ப பேசாம பின்னாடியே போற
ஓகே ஓகே ஆதிங்குற பேர்ல ஏதோ ஸ்பெஷல் இருக்குங்ளோ
அது வந்து நீங்க செம்பருத்தி சீரியல் பார்ப்பீங்களா என்ன
ஆ பாத்திருக்க பாத்திருக்க ஆதி பார்வதி
அதுல வந்து எங்க அம்மா ஃபஸ்ட்டு வைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு ஒரு பூன வளத்தோ அது வந்து ஆதி ஆ தி தா வச்சுது அது நல்லா சொன்ன பேச்சு கேக்கும் போனா போவு வருனா வரு அதுனால வந்து எங்க அம்மா என்ன சொன்னிச்சு அ தளபதி படத்த நெனச் சி நா வந்து ஆதினு வைக்குற அப்டின்னு சொல்லி வச்சுது விஜய் பெருன்னா லாஸ்ட்ல என்னா சொல்லுது நா அந்த ஆதிய நெனைச்சுதா வச்ச அப்டின்னு
பாருங்க ஒரு பூனைக்கு பேர் ஒரு பூனைக்கு பேர் வைக்கறது கூட சீரியலு சினிமாவோட கனேக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா எவ்ளோ பெரிய ஆள் நீங்களா
அப்பற அந்த பூனைக்குட்டி ஓடி போச்சா அப்பறமே திருப்பூ ஒன்னு வளத்தோன்னே எங்க அம்மா நா அழுதுக்கிட்டே இருந்த அந்த பூன போயிடுச்சுனு அப்பற எங்க பெரிமா கொண்டு வந்து கொடுத்தாங்க
சேரி சேரிங்க
அப்பற அதுக்கும் திருப்ப இல்ல நா ஆதி தவிர எந்த பேரு வைக்க மாட்டன்னு எங்க அம்மாதா ஆதி ஆதின்னு விஐய் வெளிய கூப்பிட்டா கூட என்னாடி அம்மா பூனைக்கு இந்த பேர வச்சிருக்கீங்க
ஆமா கண்டிப்பா எல்லாருமே கேட்பாங்க ஏன்னா வந்துட்டு பேசிவிக்கா இந்த நேம்னு அது உ உங்க உங்க பாருங்க உங்களோட நண்பர்களே கேட் கேப்பாங்க ஏதாவது உனக்கு இருக்கா ஏ அந்த பேர்ல உனக்கு என்ன ஒரு அப் அப்படி ஒரு இதுன்னு கேட்பாங்க சேரி சேரி நீங்க வந்து சீரியல்லா பார்ப்பீங்களா
ம் அது வந்து முன்ன போனதுக்கு முழுக்க முன்னாடி வை பார்ப்ப எங்க அம்மாவுட சேர்ந்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டே சீரியல் பார்த்துக்கிட்டே படிப்ப
ஓ அந்த மாரி ஹேபிட்ல்லா உங்களுக்கு இருக்குங்களோ
ஆமா சோபா வாங்கி போட்டிருப்பாங்களா அந்த சோபாலயே தா உ உகாந்துருப்ப அங்கேயேதா படுத்திருப்ப
செ அப்ப நீங்க வந்து படிக்குல்ல அப்ப நீங்க வந்து டிவி பாக்குறதுக்காகவே இந்த இடத்துல உகாந்துருக்கீங்க படிக்கிறங்கிற ஒரு ரீசன்ன சொல்லி
ஆமா பப்ளிக் எக்ஸாம்மு இந்த மாரி ரொம்ப முக்கியமான டெஸ்ட்னா மட்டும் உள்ள போய் எய ரூம்ல உகாந்து இருப்ப மித்தபடில்லா அப்டியே இங்கே உக்காந்துட்டு கொஞ்ச அது கொஞ்ச இது கொஞ்ச அது கொஞ்ச இது எங்க அம்மா நா பார்க்கறதுக்கு பாத்துச்சு அஹ மறக்காது எனக்கு வந்து டிவி பார்க்காம படிக்கிறத டிவி பார்த்தட்டு படிச்சா இன்னு கொஞ்ச சீக்கிரமா மெமரி ஆகிரு வச்சுகோங்கள
என்ன இது ஒரு புது விதமான பழக்
அதா எல்லாருமே அப்டிதா சொல்லுவாங்க ஆனா வந்து எனக்கு டிவி பாத்துகிட்டே இது பண்ணோம்னா கொஞ்ச சீக்கரமா மனபாட ஆகிரு
சேரி அப்ப நீங்க ஒரு அபூர்வ பிறவியா இருப்பீங்க போல அதனால தா உங்களுக்கு புது விதமான நடைமுறை எல்லா தெரியுது
அதா அம்மா ஆள் இல்லாத மோதுல்லா அப்டிதா சின் சன் போட்டுட்டு நா பேசாம படிப்ப
சேரி சேரிங்க ஓ சின்ச்சான்ி இந்த மூட்டு பட்டுல்லுலா பாப்பீங்களா
மோட்டு பட்டுலு இல்ல வெறு சின்சான் மட்டும்்தா பா்ப்ப எனக்கு அதுனா ரொம்ப ரொம்ப புடிக்கும் கார்ட்டுன்னா சின்சன் தா ம் ம் நீங்க கார்ட்டுனு இதல்லா பார்ப்பீங்களா
ஆ நா பார்ப்பங்க இந்த டோராவின் பயணங்கள் மேட்டுபட் லோ அந்த மாரிபே சின்சேன் வந்து அதிக நா வந்து பாத்தது இல்ல நானு அது வந்துட்டு ஒரே டாப் பிக்கே வந்துட்டு ரிப்பீட்டடா நம்ம வந்து கொண்டு போயிட்டே இருக்காங்க அதுனால நா வந்துட்டு அத நா அதிகம் பாக்க மாட்டே இந்த டோராவின் பயணங்கள் எப்பயாது பாப்பே நானு அப்புறமேட்டு கொஞ்சம் மோட்டு பட்டுலு அந்த மாரி பாப்பே சில டைம் வந்து இந்த படங்கள் சாங்ஸ் அந்த மாரி கேட்பே
ம் நானு அப்டிதா கால எழு இதனா வே எழுந்தவன இந்த மாரி பாட்டு கேட்ப அப்ரோ அம்மா அப்பாலா வேலைக் பெருவாங்களா நா மட்டு தா இருப்பனா அப்போ அப்டிதா நமக் கு வேணுங்குற பாட்ட போட்டு நல்ல சவுண்டு வைச்சி ஜன்னல்லா சாதிப்ப கதவு ஜன்னல்லா சாத்திட்டு ஆ டான்ஸ்லா ஆட மாட்டோ இல்ல இல்ல எங்க அக்காங்களோட சேர்ந்துருந்தனா டான்ஸ் ஆடுவோ நா மட்டு தனியா இருந் தனா இந்த அது பெசம பாட்டோடு நா பெசம ஏ வேலய பாப்ப அப்புறமே ஒரு மாறி வாக்குல வந்துட்டு படோ ஒடுன்ச்சின்னா படம் பாப் பே இல்ல நா சின்ச்சன அம்மா அப்பா வந்துட்டாங்னா சின்சன்தா அதுக்கப்ரோ அ ஈவினிங் டைம்ல நல்ல படோ இந்த மாதிரி போட மாட்டாங்கல்ல
ஆமா ஆமாங்க ஏனா மதிய வேலையிலதா இந்த மாரி படங்கள் எல்லா ஓடி ஈவினிங் டைம் வந்து பாடல்கள் இந்த சீரியல் நாடகங்கள் அந்த மாதிரிதா அதிகமா ஓடு
ம் நா வந்து போட்டதே போட்டாலு சிங்சனா வாய பொழந்துக்கிட்டு பாப்ப
ஆமா ஆமாங்க சின்சன்ல ஒரு நல்ல காமெடி தா எல்லாத்தோட மக்களோட மல
ஆமா ஆமா ஆமா யதார்த்தமா ஒரு நாள் வச்சதுதா அதுதா ரொம்ப புடிச்சி போச்சி
சேரி சேரிங்க நீங்க வந்து டிவியில பரோக்ராம் அந்த மாரிலா ஏதாச்சும் பாப்பீங்ளா விஜய் டிவி அந்த மாரில எல்லா
நேத்து வந்து விஜய் டிவி பாத்துட்டு இருந்தோ அந்த சூப்பர் சிங்கர் அதுக்கப்ரோ ஜி தமிழுக்கு வந்து அப்போ ஃபஸ்ட்டு விஜய் டிவில தா சீரியலு பாப் காமிச்சோ அதுக்கப்ரோ இதுல ஒரு நாடகம் புடிக்க ஆரம்பிச்சி அதுல இருந்து தொடர்ந்து அ ஜி தமிழே பாப்போ அப்ரோ சரிகமா அப்பாலா பாப்போ டான்ஸ் ஜோடி டான்ஸு
சேரி பிக் பாஸ் எல்லா பாப்பீங்ளா
பிக் பாஸ் வந்து ஒவ்வொருத்திங்க பேசிப்பாங்களா இல்ல இந்த சீசன் நல்லா இருக்கு அப்டி இப்டி இப்டிதா அதனால வந்து சேரி பாக்கலா நம்ளு எப்டி இருக்குன்னு பாப்போ அப்டின்டு எதுவுமே டிவியில ஓடலன்னா அத போட்டு பாப்ப
செரி செரிங்க
உம் மித்தபடியில்ல ஆ அது து ரொம்போ ரொம்போ குக்வித் கோமாலி அந்த சீசன் டூ பாத்துருக்கீங்ளா
ஆ சீசன் டூ தா வந்துட்டு அந்த சிவாங்கிப் புகழோட இதுதானே கண்டன் தானே சொல்றீங்க
ஆ சீசன் ஒன்லயு அவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அதுவு நல்லா இருக்கு ஆனா வந்துஸ்
ஆனா வந்து சீசன் ஆ சீசன் டூ தா சீசன் டூ தா இப்ப வரைக்குமே வந்து ரிப் பீட்டடா போட்டா கூட அதது கண்டிப்பா நா தவறாம பாபேங்கனானு அதுல நல்ல நெறைய வந்து நெறைய அதுல காமெடி இருக்கு நெறைய வந்து அந்த சிவாங்கிப் புகழு அப்ரோ சுனிதாவோட மூணு பேத்தோட காம்பினேஷன் வந் து நல்லா இருக்கு ஆ இப்பவுமே அந்த புரோ அ இப்பயுமே அந்த பு்ரோக்ராம் வந்து தொடர்ந்து போட்டுட்டேதா இருக்காங்க பட் அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு இன் இன்ட்ரஸ்ட் வர மாட்டேங்குது எதோ பாக்கணு ஒரு டைம் பாஸ்க்கு அந்தட் அந்தட் டைமுக்கு வந்து வேற எதுலயுமே வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராம் இல்ல அப்டின்னா அப்படிங்கிற விதத்துல மட்டுதா அந்த ப்ரோக்ராம் நாங்க பாப்
ம் நா வந்து எந்த இது ஓடனாலு அது ஓடுனுச் சா ஐயோ அப்ப இதுதா பாக்கணு அப்படின்னு ஜேர போட்டு டி விக்கு முன்னாடி உக்காந்துப்பே
சேரி சேரிங்க
எங்க அம்மாவுக்கு அவளுக்கு அவுங்களுக்கு அவளக்கு புரியாதுல்ல என்ன பண்றாங்க எதுக்கு இதெல்லா அது பண்றாங்கன்னு
ஆமாங்க இல்ல எங்க அம்மாவுமே கேபாங்க குக் வித்து கோமாலின்னு சொல்றாங்கடி சமைக்கிறப்ப சமைக்கிற நிகழ்ச்சி காட்றாங்க அப்ப சமைக்கிற சமைக்கிற உணவ தவிர இவுங்க பேசுறதையு பொழுதுனைக்கு காட்டிட்டுருக்காங்க அது அந்த அதுக்கு பேர் குக்குவித்து கோமாளி அதுக்கு பேரு அப்படி வெ வ வெச்சிருக்கவே கூடாதுங்கற மாரிலா பேசுவாங்க
எ எங்க அம்மா என்ன பாப்பா பைத்திக்காரத்தனமா இத போய் பாத்துட்டுருக்க அப்படிங் ஃபர்ஸ்ட் வந்து எங்க அண்ண பா த்துட்டுருந்துச்சா அதனால சேரி நல்லாருக்கும் போல அப்படின்ட்டு நா பாக்க ஆரம்பிக்கவு தா நிறுத்துறதே இல்ல எங்க அம்மா திட்டு மாத்து பாப்பா டிவிய மாத்
ஆமாங்க அதுவு துவு பாருங்க காலையில டைம்ல வந்து அந்த சீசன் டூ வந்து போட்டதையே திருப்பி திருப்பி போடுவாங்க நா கண்டிப்பா கால்ல தவறாம அத தொடர்ந்து பாப்பன்னா அப்புறே அவுங்க அம்மா கேப்பாங்க இத தாண்டி நேத்து பாத்த பொழுதணைக்கு பாத்த ஆல்ரெடி பாத்ததே ஏண்டி பாத்துட்ருக்க நீ பைத்தியமாங்கற அளவுக்கு கூட என்ற கேட்ருக் க அதுவு வந்து நமக்கு ரொம்ப வந்து மனச வந்து கவர்கற மாரி நிகழ்ச்சியா இருக்குங்களா நமக்கு பாக்க கொஞ்ச சிரிப்பாவு கொஞ்ச நல்லா நல்லா ஒரு நமக்கு டைம் பாஸ்சாகுதுங்களா நம்ம எகைன் எகைன் நமக்கு பாக்க தோணுது அத
மனசுல மனசு எதுவுமே ஓடாது அது மட்டுதா அது பண்ணிட்ருக்கோ எதாச்சு ஸ்ட்ரெஸ்ஷா இருந்தா கூட அத பாத்தோம்னா கொஞ்ச நேரத்துல நம்ம இதாகிருவோ
ஆமாங் தோழி செரிங் சகோதரியே நமக்கான உரையாடல் முடிந்து விட்டது வேறோரு தலைப்புல நம்ம சந்திக்கலா
சேரிங்க தோழி நன்றி ம்